ஹலோ
ஹலோ சொல்லுங்க
அ எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கங்க
அ நைட்டு சாப்பாடு சாப்ட்டீங்ளா
இல்லங்க எங்க வீட்ல இனிமேட்டுதாங்க ரெடி பண்ணுவாங்க
அப்டிங்ளா மணி ஏழே முக்கால் ஆயிடுச்சு
இல்லங்க எங்க வீட்ல எங்க வீட்டுகாரம்மா ஒடனே ரெடி பண்ணிடுவாங்க அவ்ங்க கிச்சனுக்கு போனாங்கனா ஒரு அஞ்சு நிம்ஷ பத்து நிம்ஷ தாங்க
பரவால்லயே அ என்னென்ன சாப்பாடு அவ்ங்க செய்யற்துல ஒங்களுக்கு புடிக்கு
அவ்ங்க செய்யறது எல்லாமே கொஞ்ச யூட்யூப் பாத்துதா செய்வாங்க இருந்தாலு அத ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க
ஓஹோ
அவ்ங்க என்ன செஞ்சாலு அது நமக்கு ரொம்ப புடிக்கு ரெண்டாவ்து அவ்ங்க எனக்கு எப்டி செய்யணு அப்டிங்கிறது அவ்ங்க நல்லா தெரிஞ்சு
அதுக்கு தகுந்த மாரி செய்வாங்க ஈடுபாடு எடுத்து அதிகமா செய்வாங்
அப்டிங்ளா ஆனா ஒங்ளுக் கு என்ன புடிக்கு அவ்ங்க செய்யறதுல ஏனா ரொம்ப புடிச்ச டிஷ்ஷுன்னு எதாவ்து இருக்குல்ல
அவ்ங்க பிரியாணி செய்வாங்க நல்லா
ஆ என்ன பிரியாணி
அவங்க சிக்கன், மட்டன் ரெண்டுமே செய்வாங்க எனக்கு மட்டன் புடிக்குங்கறதுனால கொஞ்சமா செய்ய ஸ் அ நெறைய பேர் சொல்வாங்க கொஞ்சமா செஞ்சா அது நல்லார்க்காது அது சும்மா பேருக்கு பிரியாணி அப்டின் சொல்வாங்க ஆனா அவுங்க கொஞ்சமா செஞ்சாலு அத பாத்து பாத்து அவுங்க செய்யும் போதே அந்த வாசனையே நம்பள இழுக்கு அந்த மாரி பிரியாணி செய்வாங்க ஆமா சாம்பார் வெச்சாங்கனா சூப்பரா வெப்பாங்க எங்க சொந்தக்காரவ்ங்க வந்தாங்க மாமா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரவ்ங்க வந்தாங்க
ம் ம்
அவுங்க ம் அவுங்க சா சாம்பார் நல்லார்க்குன்ட்டு அன்னைக்கு நைட்டு சாப்ட்டாங்க மறுநாள் காலைல்லா அவுங்க அடுத்த நாள் வெச்சி மா வெச்சிருந்தப்போ இன்னிக்கு வெச்சிருந்தத நாளைக்கு செஞ்சி சாப்ட மாட்டாங்க
அது ம றுநாளுமே கேட்டு காலைல வாங்கி சாப்ட்டு பாத் சாப்ட்டாங்க அவுங்க எ தங்கச்சி ட்டியுமே கேட்டு எப்டி செஞ்சாங்கோ அவுங்க கேளு அது மாரி நீ செய்யி அப்டின் சொல்லி அவுங்கள வரைக்கு கேட்டாங்க
ஓ அந்தளவுக்கு நல்லா செய்வாங்ளா அப்ப நா ஒரு நாள் உங்க வீட்டுக் வரே
வாங்க எங்க வீட்டுக்காரவ்ங்கள்ட்ட கேளுங்க
கண்டிப்பா வந்தா எனக்கு செய்ய சொல்லுங்க
கண்டிப்பா செய்ய சொல்ற நீங்க வாங்க கண்டிப்பா செய்ய சொ சோ சொல்லி தருவாங்க அதுலல்லா அவுங்க பாக்கவே மாட்டாங்க
ஓ பரவால்ல பரவால்ல எங்க வீட்ல வேற சிங்க்கு ஒடஞ்சிருச்சிங்க நேத்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு எங்க மாமியார் கால்ல விழுந்திருக்கு
பரவால்ல பொருள் போனா போய்ட்டு போது யாருக்கு எது ஆவலல்ல
இல்ல அத ஒரு அ க்ரிப்புக்காக புடிச்சிட்டாங்க போலருக்கு
ஆ அ இதுல கட்னதா
ஆமாங்க இந்த இந்த கடப்பாக்கல்லு இருக்குல்ல அத வெச்சு பேஸ்ட்டு வெச்சு ஒட்டிருப்பாங்க போலருக்கு அது ஒரு இப்ப ஒட்டி ஒரு பத்து வர்ஷத்துக்கு மேல ஆகுது அவுங் க கொஞ்சோ க்ரிப்புக்காக புடிக்கவு அது டமால்னு கீழ வுழுந்துருச்சு
ரொம்ப வர்ஷோ ஆய்டுச்சு இல்லங்க ஏனா இப்ப எல்லாமே அந்த எஸ் எஸ் ல வருது அப்ப உள்ளதெல்லா கொஞ்சம் பெருசா வேணுன்னா இந்த மாரி கடப்பாக்கல்ல இந்த மாரி உள்ளதுதாங்க அப்போ பெருசா இர்க்கு இப்பயுமே அதுதா பெருசா இருக்
பத்து வர்ஷத்துக்கு முன்னாடில்லா இந்த சில்வர்ல்லா அந்தளவுக்கு பெருசா யாருமே ஈடுபாடு எடுக்கல
ஆமாங்க ஆமாங்க அந்தளவுக்கு வர இல்ல
ம் இப்ப தா மாடுலர் கிச்சன் எல்லாமே வந்துருக்கு அப்பல்லா இல்லல
ஆமாங்க எப்டி செரி பண்ட்டீங்ளா இப்ப
ஆ எங்க வீட்டுக்காருதாங்க இன்னிக்கு சாய்ங்காலோ போய் அந்த கல்லு அளவுக்கு கரெக்ட்டா அளந்து கட் பண்ணி வாங்கி
ம்
அது எதோ பேஸ்ட் எல்லா இருந்தது அதெல்லா வெச்சு இப்ப ஒரு மண் நேரமா அத ஒட்டீட்ருந்தாங்க
ம் பரவால்ல அவுரே செஞ்சுட்டாங்களா
ஆ எங் வீட்டுக்காரு மாமனார் கொஞ்சு ஹெல்ப் பண்ணாங்க கூட இப்ப கொத்தனார் கூப் டா அவுங்க ஒரு நாள் ஆக்கிறாங்கன் சொல்லிட்டு அவுங்க ரெண்டு பேருமே செஞ்சுட்டாங்க
ஆமாங்க வேலைக்கு ஆள் கெடைக்கிற்தாங்க கஷ்டமாருக்கு நம்ம காஸ் குடுக்குறோ அப்டியு வர மாட்றாங்க
அ ம் அது நேத்தே ஒடஞ்சிச்சுங்க இன்னிக் ஃபுல்லா நாங்க வெளியே எடுத்து போட்டு எடுத்து போட்டு கழுவிட்ருந்தோ
ஆமா அ ரெகுலரா செஞ்சா தெரியாதுங்க வ இது நம்ம ஒரு இத இது யூஸ் பண்ணிட்ருந்து அப்புறோ அது நம்ப பழகிட்டோம்னா அதுக்கு அடுத்தது மாற்றா எதாது செய்ய அது இல்லாதப்ப நமக்கு அ கஸ்டோ அதிகமா தெரியு
ஆமா அது ரொம்ப கஷ்டமாந்து அப்பறோ நா அத வெளக்குறத பாத்துட்டு எங்க வீட்டுக்கார் இன்னிக்கு சாய்ங்காலமே போய்ட்டு அதெல்லா கட் பண்ணி வாய்ன்டு வந்து பேஸ்ட்லா வெச்சு ஒட்டி வெச்சிருக்காங்க அது இன்னிக் வரிக்கு வெளக்காத நாளைக்கி காலையில எதா இருந்தாலு வாஷ் பண்ணிக்கோ அப்டீன் சொல்லிட்டாங்க
ம் ம் பரவால உங்க சைட்லந்த் யோசிக்கிறாங்க ம் ம்
அதா கொஞ்ச நேர மிஸு எங்க மாமியாரு கால்ல விழுந்திருக்கு அது
ஐயோ அது விழுந்துச்சுன்னா காலே துண்டாயிடுங்க
ஆமா அது அவ்ளோ வெயிட்டாருக்கு கல்லு
ஆமாங்க கல்ல வெயிட்டு கல்லு
ம் அது திரும்ப ஒட்டிருக்காங்க அது எவ்ளோ நாள் தாங்குன் தெரில
ம் ஃபுல்லா எடுத்துட்டு மாத்த சொல்லுங்க
ம் ஜாக்கரதையே இருங்க வெளக்குங்கன் சொல்லிட்டே போயிருக்காங்க
ம் ம் அத ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்த சொல்லுங்க
ஆ அதா அதா சொல்லுணு அதா இப்ப கொஞ்ச தற்காலிகமா அத வெச்சுக்கோங்க அப்டின் சொல்லி சொல்லிருக்காங்க
ம்
கொஞ்ச நாளானது நம்ப நல்லா வேல செஞ்சுக்லா கிச்சனே மாத்தணுன் சொல்லிருக்காங்க
ம் அப்படீனா இப்ப தற்காலிகமா போதுமே அது
ஆ அதா அதா அதா இப்ப வீட்டு உள்ள இருக்கு கிச்சனு
ஆ
எங்ளுக் வந்து வெளியேதா கிச்சன் வர்ணுன் ஜாதகம் பாத்தர்ல சொன்னாங்க போலருக்கு
ம் ம்
அதனால வெளியே கொண்டு போணோன் பாத்துட்ருக்காங்க
ம் அது பெரிய வேலையா இருக்குங்ளே
ஆமா
ஒரு புதுசா ஒரு வேலைய செஞ்சிற்லா இருக்கிறத மாத்தணுன்னா தான பெரிய கஷ்டமே ஆளுங்களு வரமாட்டாங்க ம்
அத அத அத ரொம்போ கஷ்டோ நாங்க ஃபுல்லாவே மாத்துனோ வீடு ஒ முப்பது வர்ஷோ ஆயிடுச்சுங்க கட்டி அதுல ஆமா அதுல கொஞ்சோ கொஞ்சோ வேல இருக்குல்ல
ஆமா ஆமா இப்ப கட்டினதுன்னா அதுல பாத்து செஞ்சுக்கலா அப்ப கட்டினதுல எல்லா யாருங்க இந்தந்த அளவுக்கு விரும்புனா இருக்க ஒரு எடோ தூங்க ஒரு எடோ போது
ஆமா
அப்படி இருந்தாருதான இப்பதானேங்க எல்லா கல்யாணனோ மண்டபோ அது இதுன்னு பாக்குறாங்க அப்ப எல்லா வீட்லதா செஞ்சு இருக்காங்க கொழந்த பொறந்ததுல இருந்து கல்யாண வரைக்கு எல்லாமே வீட்டுலதா செஞ்சு இருக்காங்க
ஆமா
இன்னைக்குதா எல்லாமே எல்லா நவீனமயமா ஆயிடுச்சு
கண்டிப்பா எங்களது முப்பது வர்ஷோ பழைய வீடு
ஆ அ
அது இனிமே எல்லாமே ரீ ஒர்க் பண்ணணு நாங்க நெறைய பிளான் வச்சு இருக்கோ
உம்
அத வச்சுதா செய்யணு இனிமே அது பழை வீடு பழைய வீடுன்றதுனால நெறைய ரூம் எல்லா குட்டி குட்டியா கட்டி வச்சுட்டாங்க ஒரு ரெண்டு பேர் உள்ள போல அதுக்கப்புறோ இடமே இருக்க மாட்டேங்குது கட்லு போட்டோம்னா
அதா சொன்னலா மொதல்ல இருந்த எல்லா இருக்குற எடோ அப்டி இருந்தா போது அப்போ எல்லா கட்டணோவங்க எல்லா ஹால் பெருசா இருக்குன்னு பாப்பாங்க
ஆமாங்க எங்க வீட்லயையு ஹால் பெருசு நல்லா
எங்க வீடு பழைய வீடு தாங்க ஹால் பெருசா இருக்கு
ஆ அ
உள்ளார ரூம் எல்லா சின்ன சின்னதா தா இருக்கு
ஆமா
அப்பொ எல்லா எங்கேங்க பாத்ரூம் எல்லா வீட்டு உள்ளார வச்சு இருந்தா நாத்தோ அப்டின்னு சொல்லுவாங்க நாரு ஸ்மெல் அடிக்கு அப்டினு வாங்க இப்ப எல்லா எல்லா ஒர் வீட்டு உள்ளார வந்தா பாத்ரூம் தா மொதல்ல தெரியு
ஆமாங்க அது எனக்கு புடிக்கல ரொம்போ பழைய வீடா இருக்குன்றதுனால தா எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கே எல்லாமே மாத்தி பண்ணி குடுங்கன்னு சொல்லியிருக்கே செஞ்சு தரன்னு சொல்லியிருக்காங்க அதோட சேத்துதா இந்த கிச்சனையு செய்யணு
செய்யு போது ஒன்னா செஞ்சுருங்க
உம் அதா அதா தா
ஒன்னொன்னா செஞ்சா செலவு தா அதிகோ
ஆமா ஃபுல்லாதா செய்யணு அதுக்குதா கொஞ்சோ அமௌண்ட் எல்லா பாத்துட்டு இருக்காங்க லோனுக்கெல்லா கேட்டுருக்காங்க
உம்
அதெல்லா கேட்டுட்டு பேங்க்ல குடுத்ததுக்கப்புறோ தா வீட்ல கைய வைக்கணு
ஆமாங்க அது நல்லதுங்க இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் வாங்கிட்டு அவுங்க எப்ப ஆனாலு திடீருனு அவுங்க நம்போ அவுங்களோட கஷ் கஷ்டத்துக்கு நம்போ நம்பளோட கஷ்ட்டத்துக்கு எப்போவேனா குடுத்துருவாங்க திரும்பி கேட்கும் போது அது அது நம்ம டைம்ல அந்த டைம்ல இருக்கு இல்லாம இருக்கு பேங்க் நா நம்ம மாசத் மாசோ மாசோ கட்டிடுவோ
ஆமா அது இல்லாம பேங்க் காரங்கள்ட கூட பதில் சொல்லிலாங்க சொந்தக்காரங்கிட்ட பதில் சொல்றது ரொம்ப கஷ்டோ
கண்டிப்பாங்க பண்ணவே முடியாது
அதனால லோனுக்கு அப்ளே பண்ணிட்டு தா நாங்க வீட்டு வேல எல்லா ஃபுல்லா செய்யணு நாங்க ஒரு கட வேற கட்டிருக் க்கோ வெளியூர்ல அதுக்காக நகையெல்லா வெச்சு கட்டிட்டோ கையில ஒன்னு நகை இல்ல பாதிக்கு மேல வித்துட்டோ பாதி நக வெச்சிருக்கோ
ம்
ஆ அதனால வேற இப்ப காசு இல்ல கையில கொஞ்சோ காசு எல்லா ரெடி பண்ணிட்டு
வெளில யார் கிட்டையு வாங்காம இது மாரி செய்றது நல்ல விஷயோங்க
ஆமாங்க நம்பள்ட்ட இருக்கிறத வெச்சி செஞ்சிரனு இன்னொத்தவங்ககிட்ட கேக்கவே கூடாது
ம் கண்டிப்பா
மணி வேற ஆயிடுச்சி நைட்டு சாப்பாடு செய்யணு
ஆமாங்க எல்லா சின்ன சின்ன பசங்கள அரெஸ் பண்ணிங்க
ஆமா நாங்க இன்னைக்கு ரவா தோச தேங்கா சட்னி யோட விட்டுருலான்ட்டு இருக்கோ
அப்டியாங்க ஸ்பெஷல் ஸ்பெஷலா ஏதாவது செய்றீங்கலா வீட்ல நாங்க ஏதாது செய்யணும்னா கடையில தா போய் வாங்கணு
ஆமா எங்க வீட்டுக்காருக்கு ரவா தோசன்னா ரொம்ப புடிக்கு
ஆ எங்க வீட்டுக்கார அம்மா செய்வாங்க நல்லா இருந்தாலு போய் திடீர் திடீனு கேட்டா பசங்கள வெச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கு ஏன்னா காலையில ஸ்கூலுக்கு எழுந்துப்பாங்க
அது சின்ன கொழந்தைங்கலா வெச்சிருந்தா நைட்ல தூக்கோ கெட்டு போயிடுங்க
ஆமா அடுப்பு இல்லாம செய்ரிங்க பரவால்ல
ஆமா நா படுக்காத வரைக்கு செஞ்சிட்டு இருப்பேங்க நா படுத்ததுக்கு அப்றோ யாராவது எழுப்பனாங்கன்னா எனக்கு அப்டியே டென்ஷன் ஆயிடு அது எங்க வீட்டுக்காரே வந்து எழுப்பனா கூட எனக்கு அவ்ளோ கோவோ வரு ஏன்னா பகல்லா சுத்தமா தூங்க மாட்டே நானு நைட்ல வந்து எழுப்பிட்டாங்கன்னா எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு ஏதாது பால் வெச்சி குடு அப்டின்னு வாங்க தோச ஊத்தி குடுன்னுவாங்க
ம்
அது தூங்காத வரைக்கு எனக்கு தெரியாது கொஞ்சோ தூங்கிட்டன்னா திரும்ப வந்து தூங்கனுன்னா எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு
நாங்க நைட்டு நைட்டு நாங்க சின்னதா ஒரு கடை வெச்சிருக்கோ அதனால நைட் ம் செரி பாருங்க